ஹலோ
ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ கேக்குதா ஹலோ கேக்குதா
ஹ ஆஹ கேக்குதுப்பா நீங்க எப்படி இருக்கீங்க
ஆஹ நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க்கா
நல்லா இருக்கேங்கப்பா நல்லா இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் ஆஹ நம்ம ரெண்டு பேரும் லாஸ்ட் டைம் பேசும்போதுஹ உடம்பு குறைக்கலாம்னு சொல்லி பேசிருந்தோம் இல்லையா அது ஞாபகம் இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஆமா ஆமா ஆமா நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்களே நீங்க நல் இன்னும் உடம்பு குறைக்கிறீங்களா இல்ல எது வாக்கிங் போறீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா உங்கிட்ட சொன்னதுக்கப்றோ ம் வாக்கிங் மட்டு ட்ரை பண்ணியிருக் க்கே அதுக்கப்றோ இந்த இன்டர்மீட் தட் ஃபாஸ்டிங்னு சொல்லிட்டு ஆ ஒரு ஃபாஸ்டிங் அது அது வந்து நான் ஃபாலோ பண்றதுக்கு பண்ணிட்ருக்கே பட் நா வந்து ஒ ஆஹ் ஆஹ் இடையில இடையில நம்ம பண்றதுனால கொஞ்சம் உடம்புல வந்து டிஃப்ரன்ஸ் நல்லாவே தெரியிது அது எப்படின்னு சொல்லிட்டு சொல்லவா அஹ்ஹஹ ஆஹ் அது என்னன்னா ஆஹ் எட்டு மணி நேரம் நம்ம சாப்படுறோம் இல்லையா எட்டு மணி நேரம் சாப்பிடராத எ பத்து மண் நேரோ நம்ம ஃபாஸ்டிங் இருக்குறது ஆஹ் சோ இப்போ மார்னிங் வந்து ஆறு மணிக்கு நம்ம டீ குடிக்கிறோன்னு வச்சுக்கோ அப்ப நம்மளோட ஆஃப் ஃபுட்டு விண்டோ வந்து ஸ்டார்ட் ஆகிடு அப்போ ஆறு மணிலேருந்து சாயந்தர ஆறு மணி வரைக்கு நம்ம சாப்பிட்லா என்ன வேண்ணாலு சாப்பிட்லா ஆறு மணிக்கு மேலே ஆ ய அடுத்த மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபாஸ்ட்டிங் இருக்கணு ஓகே சோ இந்த மாதிரி நம்ம இருக்கும் பொழுது என்ன ஆகுதுனா நம்மளோட ஓ ஒடம்புல அந்த பன்னெண்டு மணி நேர ஃபாஸ்டிங் அ இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுன்னா நல்ல உடல் உள்ளுக்குள்ள நமக்கு ஜீரண சக்தியில இருந்து நம்மளுடைய உடம்பு வந்து ஆ டிடாக்ஸ் ஆகறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஒடம்புல இருக்கற கொழுப்பு தேவையற்ற கொழுப்புகள்லா வந்து கரையும் சோ இந்த மாரி நீ பாாஸ்டிங் ஆஹ் ஆமாமா நா இப்ப வந்து ஆமாமா நா ட்ரை பண்றே எப்டின்னா ஃபர்ஸ்ட்டு எயிட் ஹவர்ஸ் ஆரம்பிச்சே அதுக்கப்றோ ஆ கிராஜுவலா நைன் இய நைன் ஹவர்ஸு ஆ டென் ஹவர்ஸு டுவெல்வ் ஹவர்ஸ் ன்னு இப்ப நானு ஸ்டார்ட் பண்ணி போய்ட்ருக்கு
பரவால் இல்லையே நமக்கு அந்த மாரி எங்க நமக் அப்படி எல்லாம் பண்ண முடியல சரி முடிஞ்சதையாவது பண்ணி ரூமேன்னு சொல்லி பார்த்தாலும் சில டைமில் இப்போ வந்து அஹ் தம்பி வீட்டு இதில கொஞ்சம் என்ன புது வீடு கட்டியிருக்கிறது நல்ல
உஹம்
அது பால் காய்ச்சமேன்னு சொல்லிட்டு
சரி சரி
கொஞ்சம் வெளியே அங்கே இங்கனு அலையுதது அப்புறம் வீட்டுக்கு ரிலேட்டிவ் வரது எதையுமே கண்ட்ரோல்ல ஆமா கரெக்டாக பண்ணவே முடியல பண்ணணுன்ற ஆசதா ம் எல்லாத்தையு ஃபாலோ பண்ணணு நிறைய பேரு நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க ஆனா ஒன்னும் ஃபாலோப் பண்ண முடியல சரி நீங்க தம்பி விட்டு வீட்டு விசேஷத்துக்கு வருவீங்களா வ வரும்போது நீங்க எத்தனை கிலோ குறைச்சிருக்கீங்க நானும் பாக்கணும்னு ஆசை
கண்டிப்பா கண்டிப்பா ஆஹ் அடுத்தது நம்ம தம்பி தம்பி ஃபங்க்ஷனுக்கு அடுத்துட்டு நம்ம பார்க்கும்போழுது நம்மளும் சிரன் மாதிரி உடம்பு வந்து நல்லா குறைச்சு நம்ம பாக்கலாம் சரியா ஆனா இந்த சிம்ப்டம்ஸ் எல்லாம் நம்ம இப்போ இந்த ஹஸ் கணக்கல எடுக்கும் போது நல்ல டிஃபரென்ஸ் தெரியுது உடம்புல
உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு கொஞ்சம் புத்துணர்ச்சியா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி
ஆமாப்பா ஆமாப்பா ஆமாப்பா என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தேன்னா நாற்பது நாள்லயே பத்து கிலோ வரைக்கும் குறைச்சிருக்குறாங்க எப்படின்னா அவங்க வந்து டூ டூ டைம்ஸ் தான் வந்து சாப்பிடுவாங்க காலையிலையும் மதியானம் சாப்பிட வாங்க மத்தியானம் ஒரு டூ ஓ கிளாக்ல இருந்து மறுநாள் நைன் ஓ கிளாக் வரைக்கும் அரௌண்ட் சிக்ஸ்ட்டீன் ஹவர்ஸை வந்து அவங்க ஃபாஸ்ட்டிங் இருப்பாங்க அப்போ இன்னுமே ஏன் நம்ம இப்போ நம்மளுக்கு உடம்புக்கு எவ்வளோ கலோரிஸ் ச ஒரு நாள் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இப்போ ஆயிரத்தி இறநூறு கல்லூரிஸ் நம்ம உடம்புக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம டெய்லியும் ஆயிரம் கல்லோரி சாப்பிட்டாலே அந்த மீதியை முன்நூறு கலோரிஸ் தேவைப்படுறதுக்கு நம்ம நம்ம அந்த பாடி என்ன பண்ணும்னா நமக்கு உடம்புக்குள்ளே இருக்கிற கொழுப்பை எரிச்சி எரிச்சி அந்த அந்த எனர்ஜியை வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிடும்
அப்போ நமக்கு உடம்பு கட்டாயம் குறையும் ஆமா ஆமா
ம் நல்ல குறையும் அப் இப்போ நமக்கு இப்போது ட்வெண்ட்டி இது நமக்கு நெறைய டைம் வந்து நம்ம பாஸ்ட்டிங் இருக்கும் பொழுது அப்பறம் நம்ம அந்த பாஸ்டிங் டைமில் நம்ம நடக்கிறோம் ஓடுறோம் அந்த டைம்ல எல்லாம் வாக்கிங் எல்லாம் போகும்போது நெறைய கலோரிஸ்
ஆமாமமா நானும் அப்டிதான் அத பாப்பா வந்துட்டு் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு விட்டுட்டு கூட்டிட்டு வந்து அப்டியெல்லாம் பண்ணும்போது நானு நடந்து போயிட்டு வருவேன் அப்வும் ஒரு சில டைம்ல நம்ம ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம பாஸ்டிங் இருந்து பிரே பண்ணுவோம் இல்லயா அப்டி நான் பாஸ்டிங் வந்து பிரே பண்ணபோது எனக்கு உடம்பு கொஞ்சம் நல்ல புத்துணர்ச்சியா இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ கிட்ட தனான குறைஞ்சிருந்திருப்பேன் அந்த மாரி அந்த மாரி தொடர்ந்து நான் நெறைய நாள் பாஸ்டிங் இருந்திருக்கேன் க இப்டி டயடில் இருக்கணும் அப்டின்னு இருக்காம ஒரு சில வேண்டுதல்களுக்காக என்ன பண்ணுவேன் நான் பாஸ்ட்டிங் இரு ப்ப அப்போ உடம்பு கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக பீல் ஆகும் நம்ம கொஞ்சம் வெயிட் நமக்கு உடம்பு வெயிட்டா தெரியாமல் என்ன வெயிட் னஇருந்தாலுமே நம்ம அந்த மாரி எல்லாம் இருந்துட்டு கொஞ்சம் நல்லா வா க்கிங்லாம் போகும்போது உடம்பு கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கும் ஆமா அப்போ நினப்பு தொடர்ந்து நம்ம அப்டி இருந்த இருக்கலாமா ல்ல தோணும் நம் மத்தியானம் சாப்படும்போது அப்டி கொஞ்சம் த ஏழாயிரம் ஏன்னா காலையில இருந்து புல்லா சாப்படாம அப்டியனா எல்லா வேலயும் நடந்துட்டு ரேதாக இருக்கும் எல்லா வேலயும் நடக்கும் அந்த டைம்ல பிரேயர் நடக்கும் அப்டி நடந்துட்டே இருக்கிறது நா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனர்ஜியாக இருக்கும்
உஹம் உஹம் முன்னெல்லாம் பாத்தேன்னா நமக்கு அந்த பாஸ்ட் எல்லாம் இருக்கும்பது காண்டியூஸ் த்திரி டேஸ் டேல்லாம் நம்ம இருந்திருக்கோம் பட் இப்பல்லாம் வந்து அது கொஞ்சம் சிரமம தான் இருக்கு ஒரு ஒரு டே அம் உன்னோட மைண்ட் செட்டா கூட இருக்கலாம் ஆனா ஒரு வைராக்கியமாக நம்ம அப்போ இருந்தோம் சின்ன ப அதாவது நம்ம கல்யாணம் முடியதுக்கு முன்னாடிஎல்லாம் அந்த ஃபாஸ்டிங் ப்பிரெயர் இருக்கும்போது த்ரீ டேஸ் கம்பல் செரி இருந்தே ஆகணும் அப்டின்னு சொல்லிட்டு வைராக்கியமா இருந்த காலங்கள்லாம் இருக்கு இருக்கு ஆனா இப்போ நம்ம பாஸ்டிங் சொன்னாதான் மதியான செட் கண்ட வெலய பசிக்க ஆரம்பிச்சிருது வயிறு வந்து பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்ன நம்ம மூளைய வந்து ஊம் டிகர் பண்ணி விட்டுறது ம்
நம்மளும் அப்டி உடம்ப எல்லாம் குறைச்சி கொஞ்சம் நம்ம விரும்புற டிரெஸ்ல்லாம் போடணும்னு ஆச கஸ்டபடுறது இந்த உடம்பு குறைக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா நம்ம விரும்பின டிரெஸ் எல்லாம் போடணும்ணு இருக்கோ அப்புறம் நானும் ஏ சில ட்ரெஸ்ல்லாம் ஒரு ஒரு டிரரெஸ் வர வர ந ட்ரெஸ்ஸ குடுப்பேன் மீச் ஆனாலும் ஃப்ஐ நமக்கு அதுக்குன்னு பிடிச்ச டிரரெஸ்ல்லாம் அப்படியே வச்சிருப்போம்ல ஆ இது கொஞ்சம் மெலிஞ்ச ஒன்ன போடலாம் அப்டி ஆமாம் அப்படியெல்லாம் போடலனு ஆசை இருக்கிறதே முதல் நெளியிறதுக்கு காரணமே அந்த ஆசை தான் டயட் இருந்து எடியாது குறைக்கணும்னு சொல்லிட்டு சேரி நீங்களும் எல்லாம் ட்ரை பண்ணி பாத்துக்கங்க நானும் ட்ரைப்
அந்த கன்சிஸ்டன்சி ஆ நம்ம நம்ம மனசல நினைச்சா மட்டும் பத்தாது நம்ம என்ன பண்ணும் அந்த கன்ஸடன்சியா நம்ம பண்ணும் பண்ணும் போழுது கண்டிப்பா அதோட ரிசல்ட் நம்ம பார்க்க முடியுது இதுக்கு எங்க என்ன
இல்ல ஜோகா கூட சொல்லுவாங்கல்ல அதன் மூக்குக்கு கீழே இருக்குற வந்துப்ப அதோ வாய கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணனது கிணர கொஞ்சம் மூடிவிச்சு அப்டின்னு விளையாட்டுக்கு சொல்லுவாங்க அந்த மாரி
ஆ நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆனாலே அது அதுக்கு ஜிப்பு போடுறதுக்கு தான் முடிக்கல அதுக்குதான் நமக்கு இப்போ நெறைய அப்படியே என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் குரூப் ஃபாம் பண்ணியிட்டு டெய்லியும் ஆ டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ்சு நடக்கலாம் நடந்து ஒருத்தர் ஒரு நாள் போட்டுட்டாங்கன்னா இன்னொரு நாள் இல்ல நம்மளும் போடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும் சரிய அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பூஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ அந்த மாதிரியும் உம் பண்றாங்க
போட்டி இருந்தாதா ஆமா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நமக்கு
ஆஹ் ஆஹ் ஆஹ் நம்ம ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் ஃபுட்டு பிளேட்டு நான் இன்னைக்கு இது சாப்ட்டேன் இந்த இது சாப்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா அந்த குரூப்ல போடும் போதுலஇல்லை அந்த ஃபுட்டுல நமக்கு முதல்லல்லாம் நமக்கு தெரியாது நமக்கு எல்லாமே சாப்படுவோம் இட்லி சாப்பிடுவோம் தோசை சாப்பிடுவோம் அஹ் போ என்ன மதியானம் சாப்பாடு புல் மீல்ஸ் அந்த மாரி ஆனா இப்பல்லாம் வந்து புரோட்டீன் என்ன கால்சியம் எது கார்போஹடரேட் என்ன சொல்லிட்டு ஒவ்வொன்னா நம்ம பாத்து-பாத்து நம்ம புல் பேலன்ஸ்டு மீலா சாப்பணும்ன்னு சொல்லிட்டு ஹ நம்ம பாத்து-பாத்து சாப்பட்ற மாதிரி ஆயிடுச்சு அது அவுங்களோடதுல எல்லாம் பாக்கும்போது ஹாஹ தானியோ எடுத்துக்குவேன் உம்ம் நா லேட்டஸ்ட்டா ஒண்ணு ட்ரைப் ஹா சொல்லுங்க ஹஹம் லேட்டஸ்டா நா ஒன்னு ஒரு தானியம் ட்ரை பண்ணேன் ஒரு கஞ்சி போல ட நமக்கு இந்த கருப்பு கவுனி ரைஸ் இருக்கு இல்லிங்களா ஹா ரைஸையும் பச்ச பயிரையும் நைட்டு அதாவது கருப்பு கவுனி ரைஸ் வந்து ஒரே ஒரு கைப்பிடினா பச்சை பயிறு ரெண்டு கைப்பிடி அந்த மாரி எடுத்து நைட் ஊ வச்ட்டோம்னா ஊற வச்சுட்டு காலையில் விசில நல்ல விச செல்ல வச்சுட்டு கஞ்சு மாதிரி பண்ணிட்டு அதுல தேங்கா பால் இருக்கு இல்லிங்ளா தேங்காய் பால் கொஞ்சம் ஊத்தி அந்த தண்ணி வந்து அதிகமாக வச்சு வேக வைக்காம அளவாக தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே தேங்கா பால் நீங்கள் ஊத்தீட்டு உப்பு போட்டே நீங்க குடிச்சு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு அது போக வந்து ரொம்ப பில்லிங்கா இருக்கும் இப்போ தேங்கா அதுல பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க ஏனா அந்த தேங்கா பாலில் வந்து குட் கொலஸ்ட்ரால் இருக்கு செரிங்களா அதுக்கப்பறம் இது பச்சை பயிறு புல் ப்ரோட்டீனு கருப்பு கவுனி ரைஸில் நார்சத்து இருக்கு சோ இதுல
இது காலயில எடுத்துக்குவீங்களா நைட் எடுத்துக்குவீங்களா எந்த டைமிங் அப்படினு இருக்கா
அப்டி இல்லப்பா நமக்கு ஏதாவது ஒரு ஃபுட் இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நா மேக்சிமம் காலயில தான் எடுத்துப்பேன் ஏனா காலயில எடுத்துக்கும் போது புல்லா இருக்கும் வயிறு புல்லா ஏனா தேங்காய் பால் எடுக்கிறோ இல்லியா அப்போ நமக்கு பொதுவாவே தேங்கா பால் குடிக் போதும் கொஞ்ஜோம் ஹெவியா இருக்கிற மாரி ஃபீல் ஆகுல அதுல இந்த பச்சை பயிரு பின்ன கருப்பு கவுனி ரைசு சேரும்பொலுது இன்னு கொஞ்ஜோ ஹெவியா இருக்கிற மாரி ஃபீல் ஆகு அப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அத எடுத்துட்டு ஆஃப்டநூன் வந்து லைட் ஃபுட்டு எடுத்துட்டா கூட ஓகே நா காய்கறிகள் அந்த மாரி எடுக்கும்போது உங்களுக்கு ஆ மைண்ட்ல வந்து ஃபுல்லா சாப்பிட்ட மாரி ஒரு பீல் இருக்கு
ரெண்டு முட்டை எடுத்துக்கலா ஆ அத ரைஸ் ஒயிட்டு ஒயிட்டா இருக்கறது எத் எத்துக்காம இந்த ம மைதா ரைஸ் அப்டி எதும் எடுத் எத்துக்காம ம் நீங்க வந்துட்டு இந்த முட்டையோ இல்ல சிக்கனோ எதுவாக இ இருந்தாலும் ஓ ஓரளவுக்கு இந்த சாப்பாடெல்லா இல் இல்லாம அதுவே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட டயட்ல இது கூட சொல்றாங்க
ம் அது அந்த பேல்யூ டயட்டுனு சொல்லிட்டு நா கேள்விப்பட்ருக்கே அ அதுலேயே தான் இப்டி வந்துட்டு ஹ மார்னிங் டைம்ல வந்து பாதாம் சாப்டுங்க குட் கொலஸ்ட்ரால் இருக்கு ஆஃப் அஃப்டர்நூன் டைமில ந நான்வெஜ் எதாது எடுத்துக்கோங்க முட் முட்ட எடுத்துக்கோங்க அப்டி சொல்லிட்டு பட்டு ஆ ஆ அது வந்து அந்த மாதிரி ஒரு டயட்டுக்கு நம்ம போகும்போது லைஃப் டைம் நம் நமக்கு இப்போ நார்மலா நம்ம செஞ்சி சாப்பிட்ற ஃபுட்டு நம்ம சாப்டும் பொழுது ஆ